ஹலோ
ஆ அண்ணி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கண்டா எ வாய்ஸ்க்கு ஒனக்கு க்ளியரா இருக்கா
ஆ ஓகேதா அண்ணி அண்ண வேலைக்கு போயிட்டாங்ளா
இல்ல மனசுலோகாதா இருக்கு
தோச ஊத்தி குடுத்தே சாப்ட்டு கெளம்பிட்டாங்க இப்ப கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ம் அப்ற என்ன நீ ஃபர்ஸ்ட் ஷிப்டா செகண்ட் ஷிப்டா
நா வந்துட்டு இப்ப வந்துட்டு செகண்ட் ஷிப்டு எனக்கு நா போன தட வந்துட்டு டென் பாயிண்ட் ஃபோட்டின் காட்டுச்சுன் சொன்னேல்ல இப்ப காட்ல இப்ப கரெக்டா நம்ப பேசுற டைமிங் ஓடிட் வந்திருக்கு அ அப்ப வந்துட்டு நா கால் பண்ணக்குள்ளயே ஏதோ எரர் இருந்திருக்கு
ஆமா அதனாலதா போல ம் ஹம் செரி ஓகே விடுங்க விடுங்க இதுக்குக்கப்புற கரெக்டா இருக்கு
னு காட்டுது அதேதா அப்றன்டா அப்பா என்ன வேலைக்கு போயிருக்காங்ளா
ஆமா அண்ணி அப்பா கால்லே மர வெட்ற வேலைக்கு பேய்ட்டாங்க
ம் ஜணல் பக்கத்துல ஒரு குயில் ஒக்காந்து இங்க ஜனல் பக்கத்துல ஒரு குயில் ஒக்காந் ஜனல் பக்கத்துல ஒரு குயில் ஒக்காந்து கட்டி
ம் கேக்கல கேக்கல அந்த வாய்ஸ் எது கேக்கல எனக்கு இங்க
ஜனல் இல்ல அது நல்லாருக்குன் சொல்றே ஒரு மர இருக்கு அந்த மரத்துல ஒக்காந்து கத் திக்கிட்டே இருக்கு
ஆ இங்க மோஸ்லி ஏன்னா குயிலு குருவி எல்லா கத்தி்க்குனு கெடக்கு நீ ஏன்னா அதிசயமா இப்பதா அமைதியா இரு க்கு எப்பமே இந்த காக்கா குயிலு இல்ல இந்த கரு அந்த கருங்குயிலு அப்புற அந்த பேர் பறவை குட்டி குட்டி ஒண்ணு ஒரு பறவை கீச் கீச் கத்திங்கினு கெடக்குமே
ரெட்டை வால் குருவி சொல்லுவாங்களே ரெட்டை வால் குருவி ரெண்டு வால் இரு க்குமே அப்டியே ஒரே வாலா வந்து பின்னாடி ரெண்டா பிரியு
ம் தெரியு தெரியு அது இல்ல இந்த சின்ன சின்னதா அந்த கல் குருவி சொல்லுங் ஆ
ஓகே ஓகே ப்ளூ கலர்ல ஒரு குருவி பாத்தெ இப்ப வந்தப்பொ உங்க ஊர்ல
ம் மாத்திக்கிட்டீங்களா
மாடு மாடுகிட்ட
ஆ ஆனா ஒரு சில டைம் டிஃப்ரண்ட் டிஃப் ரன்ட்டா வரு அது என்னன்னே தெரியாது எனக்கு ஆனா நல்லாருக்கு பாக்க அழகாருக்கு
ஆமா அழகா இருந்தது அந்த மாரி நல்ல நல்ல ஒரு ப்ளூ கலர் செரி பெரிம்மா கிட்ட இப்ப எத்தன மாடு இருக்கு?
நாலு மாடு இருக்கு நெனக்கிறே
நாலு மாடு ஒரு கன்னுக்குட்டியா?
ம்ஹும் கா ஆ நாலு மாடா கன்னுக்குட்டி அதா நெனைக்கிறே ஏ
ம் இல்ல எனக்கே தெரியில நா வர நா பாக்க க்குள்ள கடைசியா வந்துட்டு நாலு மாடு இருந்தது இப்ப வந்த நா கூட ஒரு கன்னுக்குட்டி எக்ஸ்ட்ராவா இந்தது இது என்ன எக்ஸ்ட்ரா ஃபேஸு அதா இதென்ன ஆனா அது வந்துட்டு பாய் கன்னுக்குட்டின் நெனக்கிறே
ஆ
தா வந்துட்டு பாய் கன்னுக்குட்டி அது அப்ப அத வந்துட்டு குடுத்துருவாங்க
ம் ஆனா இந் எங்க இ எங்க எங்க வீட்ல எப்டி தெரிமா அண்ணி எங்க அப்பா ராசிக்கு எல்லாமே கேளா தா பொறக்கு எப்டின்னா வந்து ஆனா அண்ண வீட்ல மோஸ்லி பாய் தா பொறக்குது எப்பயாச்சு கேளு ம் அந்த மேரி எங்க வீட்ல எனக்கு எப்டி இது கன்ஃபாம் ஆச்சுன்னா எங்க வீட்ல முன்னாடி ஆடு வச்சிருந்தொ தெரிமா உங்களுக்கு ஞாப இருக்கா ஆ அப்ப வந்து எங்க அப்பா வீட்ல இப்பர முன்னாடி நா பொறக்கதுக்லா முன்னாடி எங்க அ ப்பா வீட்ல மாடுல்லா வச்சுருந்தாங்க மாடு ஆடு அப்பல்லா வச்சுருந்தாங்க அப்ப எல்லா ஒன்னாதானெ இருந்தாங்க அப்ப எங்கப்பா வச்சுருக்கப்ப எங்கப்பா தா போஸ்லி விட்டு போவாரு அப்பல்லல்லா கேளாதா பொறக்கு அப்றந்தா வித்துட்டாங்க அப்பறமேட்டு தா கவுர்மெண்ட்லெந்து ஆடு குடுத்தாங்க உங்களுக்கே தெரியு நா எங்க வீட்ல இருந்துச்சுல்ல அப்ப பாத்தீங்கனா மு எனக் தெரிஞ்சு ஒரே ஒரு ஒரே ஒரு ஆடு மட்டுந்தா அ அது பாயா பொறந்துச்சு மத்த எல்லாமே வந்து கேள் ஆடாதா பொறந்துச்சி
ஆனா நீ பாரே இந்த மாடு ஆடுலா மட்டு கேள் பொறந்தா சந்தோஷப்பட்றாங்க மனுஷால்ல மட்டு கேள் பொறந்தா வருத்தப்பட்றாங்க
ஆ ஆ மா அண்ணி அதுதா ஏனு தெர்ல ஆனா அது வந்து அது அப்ப தெருமா ஆனா இப்ப இப் அந்த இப்ப இப் அந்த காலத்து ஜென்ரேஷன்ல இருந்தவ்ங்க மட்டுந்தா இப்ப எக்ஸ்பெட் பண்றாங்க பைய பொறக்கனு அப்டின்ட்டு ஆனா இ ப்ப இருக்குற ஜென்ரேஷன் எல்லா பொண்ணு வேணுன் ஆசப்பர்றாங்க நீங்க நோட் பண்ணீங்ளா இப்ப நீங்ளே பாருங்க நீங்க உங்களுக்கு என்ன ஆ
எனக்கு கேர்ள் பேபி தா வேணு கேர்ள் பேபி தா வந்துட்டு அமைதியா இருக் கு நம்மள பாத்துக்கு எல்லா பண்ணு பசங்க அராத்து
என்னன்னா இப்ப வந்து ம் ம்
அவளுக்கு வந்துட்டு ட்வின்ஸ் அவ வயத்துக்குள்ள இருக்கக்குள்ளயே வந்துட்டு எனக்கு பையந்தா பொறக்கணு பையந்தா பொற க்குனு அப்டி கேட்டுட்டு இருந்தா பொண்ணு பொறந்தோனே கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணா எங் க அண்ணியு ஒடனே பொண்ணுன்னோனே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்பறமா வந்துட் டு கொழந்தை மேல பாசம் வந்துடுச்சு ஆனாலு வந்துட்டு பையன் பொறந்திருக்கலா அப்டின்னு அவங்களுக்கு தோணிடிட்டே இருக்கு, ஆமா
ஆ
பையனா இருந்திருக்கலா இல்ல பையனா இருந்தக்கலா இல்ல அப்டின்னு அடிக்கடி யோசிப்பா
ஆனா இப்ப இருக்குறவங்க மோஸ்ட்லி வந்து பையந்தா பொறக்கணு அதுதா வேணு அப்டி இப்டிலா யாரு எக்ஸ்பர்ட் பண்றது இல்ல
அப்டின்னு இப்ப யாரு பெருசா எக்ஸ்பர்ட் பண்றதில்ல ஆமா
ஆனா எல்லா எல்லாருக்கு தெரிஞ்சிடுச்சு பைய இருந்தா வந்து அந்த அளவுக்கு லாஸ்ட் வரைக்கு நம்மள பாத்துக்க மாட் டா
ஆமா, நான்லா பொண்ணா இருந்தாலு சேரி பையனா இருந்தாலு சேரி அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துட்டா பாத்துட்டு போயிதா ஆகணு
ஆமா ஆனா வந்து இப்ப நறைய பேரு நீங்க பாருங்களா ஆனா ம் இப்ப நா இப்ப எங்க இதுலயே வந்து எங்க பெரிம்மாவே பொண்ணே பொறந்துருக்கலாமோ அப்டின்னு ஃபீல் பண்றாங்க ஏன்னா வந்து பையன் அவங்க அவங்க லைஃப் பாத்துட்டு இது பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல ஆனா பொண்ணு போனாலு
ஆக்சுவலி அதுல டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா பையன் பொறந்துட்டா பையன் வந்துட்டு நம்ம கூட எப்பயுமே இருப்பா அப்டிகின்ற மைண்ட் செட்டிலே வந்துட் டு அவங்க இருந்துட்றாங்க இப்ப பொண்ணு பொறந்ததா அது எப்டியு போயிடு அப்டியின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க சோ தட் பொண்ணு வெளியே வந்துட்டு ஆமா பொண்ணு வந்துட்டு கல்யாணம் வெளிய பண்ணிட்டு வந்து ட்டு அம்மா அப்பா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபோன் பண்ணி பேசுறது சைடுல மீட் பண்றது எப்பயாவது வந்து தங்குறது வந்துட்டு அவங்களுக் பெரிய விஷயமா தெரியுது அதே அதேதா பையனு பண்றாங்க அது வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படி இருக் க முடியாது அப்டின்ட்டு அவங்க யாருக்கு தெரியல அதா
ம், ம் ஆனா இப்ப இருக்கவாங்க வந்து என்னன்னா வந்து பேரன்ஸ்சு நானு நறைய பேர் பாத்துட்ட
ஆமா ஆக்சுவலி இன்னொன்னு என்ன தெரியுமா நடக்கு கேர்ள்ஸோட மைண்ட் செட்டு வந்துட்டு இப்ப இப்ப நா தனியா இருக்கறே இப்ப வந்துட்டு இப்ப எனக்கு பேபி இருக்குன்னு வச் சிக்கய நா தனியா இருக்கிற எனக்கு ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க எனக்கு இப்ப லீவ் விட்டோனே நா என்ன நெனைப்பனா எங்க அம்மா வீட்டு போணுனுதா நெனைப்பே அங்க போயிட்டு நானுமே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகலயே நா ஆனா சைடுல வந்துட்டு இவருமே உங்க அம்மா வீட்டுக்கு போகலல்ல அப்டின்றது யோசிச்சு நம்ம அங்க கூட்டிபோக மாட்டோ ஏன்னா நம்மளுக்குமே நம்ம வீட் டுக்கு போகணு அப்டின்னு இருக்கு அது ஈக்குவலா பிரிச்சு பண்ணா மே பி அது வந்துட்டு கரெக்டா இருக்கும்னு நெனைக்கிறே ஆனா என்ன நா எங்க அம்மா வீட்டுக்கு போனா நா உ க்காந்துகிட்டு ஜாலியா இருப் இப்ப அதே நா மாமியார் வீட்டுக்கு போனா நா போய் வேல செய்யணு
ஆமா நீ அதா ஒன்னு இல்ல எ இப்ப என் அத் தைய பாருங்க
ஆ நா எனக்கு நடக்குதுன்னு சொல்லல நா ஒரு இமேஜினரியா சொல்றே ஆஹ்
ஆனா அதானே உண்ம இப்ப பொண்ணுங்க வீட்ட விட்டு போனா அது மத் மத்தவங்க போய்ட்டு ஆனா எங்க அக்காக்கு பாருங்ளே ரெஸ்ட் எடுக்குற எடோ பாத்தா எங்க வீடுதா ஐயோ அது வீட்டுக்கு வந்தோனே அது மட்டு வேலு அது மட்டு பொறுத்துக்கோண்ணி படுத்துக்கோ அது ஃபிரியா இருந்தனா ஃபோன் நோண்டு வந்தா எடுத்து ஃபோன் பேசுவோ கொஞ்சோ ஃபீரீடமா இருக்கு ஆனா அங்க போய்ட்டு அப்டி அங்க போனா எதோ ஒரு ஜெயில் உள்ள இருக்ற மாரி அதுக்கு இருக்கா அப்டின்னு சொல்லிட்டோ சொல்லு அன்னைக் தோழி ஆனா அதுக்கு வந்து இப்ப இப்ப எங்கனா போனு அப்டின்னு முதல வந் அது வந்துச்சுன்னா எங்க வீட்டுக்கு தா வரும் மோஸ்ட்லி அது அதுன்னா இல்ல பொண்ணுங்க மோஸ்ட்லி எல்லாருமே அப்டியா என்னான்னு தெர்ல நா ஒரு எடத்துக்கு போனதா எனக்கு தெரியு எங்கே இருந்தா நா இட ஓரத்துல
அம்மா வீட்டுக்கு போகணு தட தோணுலாம் எவ்ளவு சந்தோஷமா வச்சிருந்தாலு இப்ப வந்துட்டு அம்மா வீட்ல நம்ள வந்துட்டு பிடிச்சு நல்லா வேலயே வாங்குகிறாங்கனு வச்சுக்கோ ஏ ஆனா அங்க வந்துட்டு நம்மள சந்தோஷமா தாங்குறாங்க அப்டின்னா கூடவு அந்த இடத்துலருந்து நம்மளுக்கு அம்மா வீட்டுக்கு வரணுன்னு தா தோணு
உம் ஆஹ் உங்க அண்ணிய எடுத்துக்கிட்டு ஆஹ்
அங்க போனா பிடிக்கு அம்மா வீட்டுக்கு போணு அங்க தங்கணு அப்டின்னுதா இருக்கணு
எப்டி இருந்தாலு இத்தன வருஷமா இருந்த எடோல்ல ம் ஆனா இருந்தாலு நம்ளுக்கு வந்து எங்க போனாலுமே நம்ம வீட்ல இருக்குற சின்ன வயசுலருந்து நம்ம வளந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்னு பாத்தனா அது அம்மா வீடு அத நா ஒத்துக்கிறே ஏன்னா இங்க எங்க போனாலு அந்த அளவுக்கு நம்ம அந்த எடத்துக்ல வந்து மிங்கிளாக மாட்டோ
இப்போ நம்ப சொல்லியிருக்கோல நா வந்துட்டு மாமனார் மாமியார வந்துட்டு அம்மா அப்பா மேரி பாப் இப்ப எனக் கோவ வந்துச்சி எங்க அம்மா சப்போஸ் இப்போ பி பி டேப்லட் போடலன்னா ஒனக்கு அறிவே இல்ல பி பி டேப்லட் போடவே மாட்டியா நீ அப்டினு சொல்லிட்டு நா திட் டுவே நா ஒரு பட்டிமன்றத்துல பாத் நா திட்டுவே இதே பாச என் மாமியார் மேல இருந்தாலு என்னால அவங்கள அப்டி பேச முடியாது
ஆமா அந்தளவு
நா வந்துட்டு அவ அவங்க மேல வந்துட்டு பாசமா தான் சொல்றே ஆனா கோவம் கோவத்த நா காட்டிறனே போட மாட்டிக்கிற அப்டின்ற கோவத்த நா காட்னதுக்கு அப்புறோ தா பொன்னு இவ்ள கோவப்படுது அப்டின்ட்டு அவங்க சாப்டுவாங்க அதே கோவத்த நா என் மாமியார் கிட்ட காமிச்சன்னா அதுக்கு எவ்ளோ ஆமா
அதா என்னன்னா நம்ப நம்ப வந்து இப்ப நம்ம அம்மாவுக்கு வந்து நம்மள பத்தி தெரியு ஏன் கோவமா பேசுறோ அப்டின்ட்டு அது ஒரு பெர்ச எடுத்துக்க மாட்டாங்க ஆனா வந்து அவங்க வந்து நம்ப இப்ப நம்ம நார்மலா பேசுனா கூட இவ ஏதோ ஒரு என்னத்துல பேசுறா அவங்க ஒரு கத கட்டி வுட்டுருவாங்க அவங்களா நம்ள பத்தி டி ஒரு இது பேடு ஆ
ம் அந்த மாரி போயிருக்கு
ஒரு பேடான ஒரு இதுவ வந்துரு அவங்களுக்கு நம்ம நார்மலா தா பேசுவோ ஆனா அவங்க அதுலே ஒரு அர்த்தத்த கண்டுபிடிப்பாங்க நெறைய பேரு
ம்
ஆ இதுலே நெறைய பேர் இருக்காங்க ஆ நம் பொண்ணா பசங்க மட்டு இருக்குற வீட்ல பத் பாத்தீங்கன்னா நமக்கு பொண்ணு இல்ல சோ அதனால இந்த பொண்ணே வந்து பொண்ணா எடுத்துக்கலா அப்டின் சொல்லிட்டு அவங் கூட ஒரு ஹண்ட்ரேட் பேர்ல ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் பீப்புள்ஸ் மட்டு அந்த மாரி இருக்காங்க மாமியரே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு சொந்த பொண்ணா எடுத்துக்கிட்டு ஆ ரொம்ப ஓகே பாய் அண்ணி நெக்ஸ்ட் கால்ல பேசலா ஆ பாய் ம்